ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கிங்ளா
க்கே தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கே வீட்ல பசங்க அப்பா அம்மா எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க
ம் இங்க எல்லாரும் நலம்
மழை ஏதாது பெய்யுதுங்களா வானம் எப்டி இருக்கு ஒங்க ஊர் பக்
இல்ல இல்ல மழன்றதே இல்ல இங்க பாத்தோனா ஃபுல்லா விவசாயதா ஆ மழன்றது எல்லாத்துக் கு ஆப்போசிட்டா பேஞ்சுட்டுருக்கு இயற்கையே சுத்தமா மாறி போய் இப்பருக்கு எந்த நேரத்ல பேயனுமோ ஆமா எப்போ பெய்ணுன்றப்ப மழை வர்ல வராதப்ப வருது இந்த மாறி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்குதால இந்த சைடு ஃபுல்லா ஆ வயல்வெளி ஃபுல்லா எல்லா இப்ப எள்ளு போட்டுருந்தோ நாங்க இந்த எள் அப்ப தா அப்பல்லா பாத்தோனா அந்த வெயில் டைம் தா கோடைக்கால நாளு தா ஆனா அதுல பாத்திங்ன்னா பாருங்க ஃபுல்லா எள்ளு ஃபுல்லா தண்ணில ஓடி நனஞ்சு ஃபுல்லா இந்த மாசலே வீணா போச்சு
ஐயய்யோ ஆனா வெவசாயிங்களுக்கு ரொம்ப கஷ்டோல்ல இந்த மாறி நம்ப போட்டு அதுல மொத் முதலீடு போட்டு அந்த மொதலீடு கெடைக்காம அது அதுவு வீணா போய் போம்போது எப்டி இருக்கு கடன் வாங்கி தா எப்டி அத பயிர் வச்சிருப் பாங்க அந்த கடன குடுக்கறதுக்காக வேணா நமக்கு வேணுல்ல அதுக்கு ஒட ஒரம் போற்றோ அந்த ஒரமானா நம்ப வாங்கறதுக்கு திருப்பி காசு வேணுல்ல
ஒறவு ஒட இல்ல ஆள் செலவு ஆமா அந்த கள குத்துற செலவு இதெல்லா போயிட்டு நம்பளே மொதல் தா போச்சு ஓஞ்சி ஒன்னு வரல ரொம்ப கஷ்டப்பட்டோ நாங்க எல்லாருமே அக்கா எல்லா ஃபேமிலியே போயிட்டு அந்த எள்ளுக்கு அப்டியே திடீர்னு பாத் தா மழை வரு அது அந்த எள்ளுன்றதால அப்டியே ஒரு மாறி கொழ கொழன்னு போயிடு அது இதாயிடு அதனால அப்பா ரொம்ப கஷ்டப்பட் டாச்சு அந்த எள்ளுக்கு இதுக்கப்றோ அந்த எள்ளே போடக் கூடாதுன்ற மாறி வந்தாச்சு
ஆமா இது வந்து ரொம்ப கஷ்ட இல்லைங்ளா ஏனா ஏனா மழை வர நேரத் துக்கு மழ வரணு வெவசாயோ பாத்து பண்றவங்க வந்துட்டு அதுக்கேத்த மாறி பண்ணுவாங்க இது கால சூழ்நில மாறி போய் நிக் க்கிறதுனால மழை எப்ப வருதுனே தெரில எதுக்கு வெய்யகாதுன்னே தெரியாத மழ வருது அந்த மாறி மழ வரும்போது வீணா போதுல்ல இந்த மாறி போறதுனால தா இருக்கிறவங்களுக்கு வெவசாயோ பண்ணணு ன்ற ஆசயே இல்லாத போயிறுறாங்க அந்த வீட்ல வளர்ற புள்ளைங்களுக்கு இப்ப அப்பா பண்றது ஆமா போயே அப்பா பண்ணி இன்னாத்த கண்டாரு இத போய் நம்ப எதுக்கு பண்ணணு நெலோ இருந்தா கெடகட்டு அப்டின்ற மாறி ஏ கூட படிக்கிற பையனே அப்டி தா சொல்றா அவுங்க வீட்டுல்லா நெல சும்மாவே இருக்கு கரம்பா கெடக்குது ஏண்டா கரம்பா கெடக் குது ஏதாவது போட வேண்டியது தானே ஆமா எங்க அப்பா போட்டதுல என்னத்த கண்டாரு ஒன்னு கெடையாது அதுக் பாக்கறக் வேற கம்பெனிக்கு போனா கூட பதினஞ்சாயிரோ பதினெட்டாயிரோ வாங் கிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு போலா அப்டின்ற மாரி ஆயிட்டாங்க
ஆமா நாங்க எள்ளு போட்டோ அப்போ மழ பேஞ்சது ஆனா இப்போ பாத்தோன்னா நாங்க நடுவு நட்ருக்கோ ஆனா இப்ப மழ பெய்ல இப்ப சுத்தமா இல்ல எல்லா காஞ்சு போயிருக் கு ஆமா இந்த ஒரம் போட்டது ஃபுல்லா காஞ்சிருக்கு இந்த மோட்டு கொள்ள சைடு அது காஞ்சு போயிருக்கு ம மத் அதா இயற்கைன்றது மாத்தி மாத்தி இருந்து சுத்தமா அழிக்குது மா
மழ வராது மழ வேணான்ன்ற அன்னிக்கு மழ வரு
வயலயே வந்து எல்லாத்தையு இங்க அழிச்சுக்கிட்டு இருக்கு அனால எல்லா பாத்தோனா இந்த எதுவுமே வயல் வெளின்றது எல்லா இப்ப அப் பாத்தோனா அத அழிச்சுட்டு ஃப்ளாட்டு் போட ஆரமிக்கிறாங்க
இப்ப நாங்க ஒரு கொல்வ போக்கி போக்கியம் புடிச்சிருந்த கொல்லைய அவுங்க திருப்பி வாங்கி ட்டு அந்த கொல்ல ஃபுல்லா ஃப்ளாட்டு இப்ப மூல எங்க பாரு அதா மெயின் ரோடு ஃபுல்லா அந்த மாரி எல்லா வர வச்சுட்டாங்க இங்கவே இப்டி இருக்குன்னா ஒரு ஒரு சைடு இன்னு ஆ டவுன் சைடு்லா பாத்தோம்னா கொஞ்ச கூட ஒரு எடவெளி இல்லாத கூட வீடு கட்டிருக்காங்கங்க ஆ அந்தளவுக்கு இருக்கு எங்க அக்கா வீட்டுக்கு நா போயிருந்த பாத்தோன்னா அவங்க வீ ஜன்னலு இது நம்ம ஜன்னலு அப்டியே தொட்டுக்கலா போல அந்த ஒரு செவுரு அந்தப்டியே கையாலே தொடலாம் போல அந்தளவுக்கு கட்டிருக்காங்க பாருங்கள
ஆமா இப்ப நம்பதா எடம் வந்து நமக்குதா விசாலமா இருக்கு நம்ப கிராமத்து சைடு்ல பாத் தீங்கன்னா எல்லாமே காய வக்க எடுக்க அந்த மாரி இருக்கும் பத்து பேரு வந்தா கூட வாசல்ல தங்குற மாரி எட இருக்கு அங்கெல்லா பாத்தீங்கன்னா செருப்பு வுட கூட எடோ இருக்காது நம்ம வீட்டு செருப்பு பக்கத்து வீட்டுக்காரங்க செருப் பும் ஒன்னா தா விடணு அந்த மாரி இருக்கு அது
தெக்க
எடோ வந்துட்டு நம்பள மாரி அங்க இருக்காது அங்க வந்து பிஸி லைஃபா இருக்கு அவங்கவுங்க ஓட ஓடியார அந்த மாரி ஓடிக்கிட்டு அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு அப்டியே இரு ப்பாங்க இங்கவ இங்கத்ய வாழ்க்கையே வேற அங்கத்யே வாழ்க்கையே வேறையா இருக்கு
அதனால தாங்க அப்பற நிலநடுக்கம் வருதுங்கறாங்க கொஞ்சமாவது ஒரு இடைவெளி விட்டாவது இரு க்குணுல்ல பூமிக்கு காத்து ஓட்டமே மே பூமி காத்து மேல வர மாரி அப்டியாவது இருக்கணுல்ல எத் துமே இல்லாத எல்லாத்தையு வச்சு அடைச்சு வச்சா அது என்ன ஆகறது அப்ற நில கிராம சைடே அப்டி இரு க்குனா அப்ற டவுன் சைடு பாருங்க டவுன் சைடும் இப்ப ஆ மாறி சு த்தமா மாறி போச்சு டோட்டலா எல்லா இயற்கைன்றதே எல்லா மாறிருச்சு மாறி போய்தா இரு
இப்ப நம்ம டவுன் சைடு சொல்றோ கிராமத்துலயே எவ்வளோ பேர் கட்ற வீடாகட்டு அவுங்க வளக்குறதாகட்டு கொழந்திங்கள சிட்டியில இருக்கவங்க மாரிதா இங்கயுமே எல்லாருமே மாறிக்கிட்டாங்க கிராமோ நம்ம நெனக்கிறோ கிராமோன்னு நனைச்சா ஆனா அங்கத்திய உள்ள போய் பாத்தோன்னு வச்சுக்கோங்கள அவுங்க கிராமத்தாள் மாரே கடையாது அவுங்க இப்ப ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பொண்ண வந்து வெளிலருந்து நம்ம பாக்குறோனு வைங்கள அந்த பொண்ணோட அது போடுற ஒரு ஸ்டேட்டஸ் ஆகட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு அது போட்ருக்க டிரெஸ்ஸு அதுனோட ஆக்டிவிட்டீஸ் எல் பாத்திங்னா பெரிய பணங்காரங்க மாரி ஆனா வீட பொய் பாத்தா கிராமோ
டங்க ஆமா அததா சொன்ன கிராம சைடு எவ்ளவோ மாறிட்டாங்க டவுன்ல இருக்க பிள்ளைங்களோட கிராமாத்துல இருக்குற பிள்ளைங்கதா நெறையா மாறீர்க் சீ அதோட ஆக்டிவிட்டி எல்லாம் ஆமா
இங்க வந்து எல்லா வா வாய்ப்பிருக்கு அவங்களுக்கு ஆனா பயன்படுத்திக்கிறதில்ல இந்த சிட்டி சைட்ல இருக்கொவ்ங்க ஆனா கிராமத்துல இருக்க புள்ளைங்க அப் அப்டி இல்ல பயன்படுத்திக்கணூ அத தெரிஞ்சிக்கணூ அத பண்ணணூ அப்டின் சொல்லி அவங் அதுல‌ இன் பாட்டன்ஸ் குடுத்து எட்ட வந்து அவங்க நல்லா இருக்காங்க நா ஏ கண் கூட நேர்ல பாத்து சொல்றெ அ அந்த பொண்ண வந்து மீதிப் எனக்கு தெரியூ அவங்ள பத்தி அவங்க எப்டிப்பட்ட வீட்ல இருக்காங்க அவங்ளோட சுச்சுவேஷன் என்ன அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியூ
பொண்ணுங்கலா வந்து ஓரளவு பரவால்ல பொண்ணுங்க அப்பாமா கஷ்டத்த நென ச்சு அப்டி வந்து வருதுங்க ஆனா பசங்கன்றதுலா நா அந்த மாரி சொல்ல மாட்ட பசங்க அது இந்த காலத்து பசங்க ரொம் ப மோசோ இந்த வண்டியில வ தெருவுல வந்து வண்டி ஓட்டிட்டு போறது அந்த மாரி வவ் ரொம்ப மோஸ் சமா இருக்கானுங்க அது வந்து பாத்தா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கண்டிக்கிறதில்ல
கண்டிப்பா அவங்க அப்பாம்மா பண்ற தப்புதா அவங்க வீட்லவ் அடக்குனாங்கனாலே அந்த கொழந்தைங்க திருந்திரு இங்க ஒருத்தங்ளு அப்டிதா முடி வெட்ற அன்னைக்கி முடி வெட்றாங்ளான் பாக்குறாங்களா ஸ்கூல்ல அதுக்காண்டி லீவு போட்டு வீட்ல உக்காந்துருக்கா அதையு அவங்க வீட்ல ஒத்துக்குறாங்க பாருங்க ஏ அவன முடிவெட்ட சொன்னா என்ன இல்ல அந்தஸ் கூலுக்கு அனுப்பி அவன அடிவாங்க வச்சாதா என்ன அவ இ ந்த ரீசன் சொல்லிட்டு லீவு போட்ருக்கா அவங்களு ஒத்துக்றாங்க
ஸ்கூல்ல போனனா அஹ் டீச்சருங்க சாருங்க அடிச்சா நீ என்னாத்துக்கு என்னோட பையன அடி ச அப்டின்ற மாரி வந்து கேக்குறாங்க டீச்சர்ஸ்ங்க வந்து பாத்தா பசங்கள எதா சொல்றத்துக்கூட பயப் புட்றாங்க நா வந்து பாத்தனா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்ருந்த ஒரு பொண்ணுது இப்டிதா கில்லுன கில்லுனதுக்கு பாத்தோன் னா அடுத்த நாளு ஒன்பது மணிக்லா கரெக்டா அவங்க பேரண்ட்ஸோட வந்து நிக்குது ஆஹா போச்சானு மனசுக்குள்ள அவ்ளோ பயொ எனக்கு இன்னா லைட்டா தான நம்ம கில்லுனோ வேகவா கூட இல்லையே என்னாடா இது வந்து நிக்கிறாங்களேன்டு அப் திருப்பி உடனே பிரின்சிபல் ரூம்க்கு அழச்ட்டு பொயிட்டாங்க பாத்துங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க என்னா தப்பு செய்யறாங்கன்றது அவங்க கேக்கலே ஒடனே நீ ஏ ஏம்பையனெ கிள்ன என்ன ஏம்பையெ எவ்ளோ தப்பு வேணா செய்வா ஆனா நீங்க வந்து அந்த மாரி பண்ணக்கூடாது அப்டின்டாங்க சரி சார் இதுக்கப்றொ ஒங்க பசங்க மேல நா கையெ வைக்க மாட்டே அப்டின்டே அப்ப பாத்துக்கோங்க அப்பற எப்புடி
அது என்னா அது ஒரு டீச்சர் வந்துட்டு அடிக்கிறாங்கனா ஏ பையெங்கூடதா அடிச்சாங்கன்னு வந்துஸ் சொல்லுவா திட்னாலுமே அடிச்சாலுமேன் லைட்டா கூட கிள்ளனாலூ தப்பு கெடையாதே உங்க நமக் எப்படி நம்ம பிள்ள மேல அக் கற இருக்கோ அதே மாரி தானே அந்த டீச்சருக்கு அக்கற இருந்துதானே அவங்க பண்றாங்க
இல்ல அது எல்லா பேரண்ட்ஸூ அது எல்லா பேரண்ட்ஸூ நெனைக்கிறதே இல்ல அதனால சரின்ற சரி அப்ப இந்த மாரி பண்ணா இல்ல இப்ப உள்ள பிள்ளைங்களா அடிச்சி கொஞ்சும் அப்பெல்லா நாங்கலா எவ்ளோ அடி தெருமா வாங் இருக்கு அடி வாங்கினதால தா நாங்க இந்த அளவுக்கு ஒழுக்கமா வளர்ந்திருக்கோ ஆனா
ஆமா அடிக்கிறதெல்லாம் தப்பே இல்ல நியூஸ்ல பாத்தீங்களா ஒரு ஒருத்தரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் ஒருத்தரு அவர் வந்து ஆர்மின்னு நினைக் க்கிற அவர் என்ன பண்ருக்காரு ஒரு பெரம்பு எடுத்துன்னு போயி டீச்சர்கிட்ட குடுத்து கவர்மண்ட் ஸ்கூல்ல தான் சேத் இருக்காரு ஆ குடுத்து எ பிள்ளைய நீங்க எவ்வளவு வேணாலு அடிங்க அடி வ திருத்துங்க வழிக்கு கொண்டு வாங்க அப்டின்னு சொல்ருக்காரு உண்மையிலே சொல்றே நா இந்த நியூசுக்கு முன்னாடி ஆமா இந்த நியூஸ் க்கு முன்னாடி உண்மையா சொல்றே எங்க வீட்டுக்காரு அதேதா பண்ணாரு கொண்டு போய் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் வாங்கிட்டு வர்றதுக்கு போனவரு அவனா எப்டி வேணாலு அடிங்க அடிச்சு திருத்துங்கன்னு சொல்லிட்டு வண்ட்டு இருக்காரு
ஆமா அப்ப உள்ளவங்கல்லா பார்த்தோம்னா இந்த கண்ணு மட்டும் விட்டுட்டு பாக்கி எங்க வேணா அடிச்சுக்கோங்க அப்டின்றாங்க மாரி சொல்லி வீட் டுல விட்டுட்டு வருவாங்க ஆனா இப்பல்லா அப்டி இல்லைங்க கொழந்தைங்க வந்து இல்ல கொழந்தைங்க கெட்டு போகறதுக் காரணம் பெற்றோர்கள் மட்டும்தா நா சொல்லுவே
ஒரு பதினெட்டு வயசு ப அ ஒரு பத ஒரு அஞ்சாவதுலருந்து ஒரு ஏழாவது எட்டாவது வரைக்கு அதுங்குள மிரட்டி அடி ச்சி தா நம்ம வளர்க்கணு ஒரு எட்டாவது ஒன்பதாவதுல இருந்து அவங்களுக்கா ஒரு அறிவு இருக் அவங்களுக்கா ஒரு நாலேஜ் வந்துரு அப்ப நம்ப அந்த பிள்ளைங்க மேல கை வைக்கணும்ன்ற அவசியோ இருக்காது
ஏங்க நம்ம சின்ன அடிப்படையிலே நம்ம சொல்லி் குடுத்துட்டோ ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது அதனால சின்ன புள்ளைலே நம்ம சொல்லி் குடுத்து நம்ம இப்டில்லா இருக்கணு இப்டி சிக்கனமா இருக்கணு இப்டி பாக்கணு இப்டி உதவி பண்ணனு அப்டின்னு நம்ம சின்ன பிள்ளங்களே சொல்லி கஷ்ட த்தையும் நம்ப சொல்லி வளக்கணு அப்டி இருந்தா தா பிள்ளைங்க பெரிய பிள்ளையா ஆனா கரெக்டா இருக்கு இல்ல நம்ம அந்த மாரி எதுவுமே சொல்லாம வளத்தோனா நம்ம வளக்குறதே வேஸ்ட் அது நம்ம அதுக்கு தேவயே இல்ல கொழந்தைங்க தேவல்ல அந்த மாரி இப்ப பி
நம்பதா கஷ்டப்படணு அந்த மாரி உருப்படாதுங்லலா வளத்து ட்டு நாளைக்கு நம்மதா பெத்தவங்கதா கஷ்டப்படணு இல்ல அதுக்கு வந்து சீக்கிர பொண்டாட்டி தா கஷ்டப்பட்டுட்டு இருக்கணு ஏன்னா நம்ம வளக்கும் போதே ஒழுங்கா வளத்தா நானே என் பையன சொல்லுவே நீ ஒழுங்கா வளரலனா நாளைக்கு வரவ என்னல்ல திட்டுவா நீ ஒழுங்கா இரு இந்த மாரி நடந்துக்க ஒரு உன் கண்ணு முன்னாடி ஒரு கிளாஸ் இங்க கிடக்குது ஏ அத எடுத்துட்டு போய் சிங்க்ல போடக் கூடாதாடா அத போட்டா கொறஞ்சா போயிட போற எடுக்க வேண்டியதான அத நா குடிக்கல நா குடிக்கல நீ குடிக்கலனா என்ன எனக்கு அத நீ எடுத்துட்டு போய் போடணு யாரு குடுச்சான்னா குடிக்கலனா என்ன நம்ம வீட்டுக்குள்ள தான அந்த பொருள் இருக்கு ஏ இந்த மாரி பாக்குற பண்ற அதே மாரி துணி மடிக்கிறதெலாம் அவன் துணிய அவனேதா மடிக்க வெப்ப அதுல தங்கச்சி இத வந்து மடிக்க மாட்டா அதயு கேப்பே இப்பதா செகண்ட் ஸ்டாண்டர்டு கேப்போ உன்னோட துணி நீ மடிக்கணு எதுக்கு நீ மடிக்க மாட்டேன்ற அவள்தையு சேர்த்து மடி அவளுக்கு சொல்லி குடு அப்டின்னு ஏன்னா சின்ன சின்ன ஏன்னா ஏ ஒருத்தரா நா குடும்பத்த பாக்குறதுனால என்னால வந்துட்டு எல்லா வேலயும் செய்ய கஷ்டமா இருக்கு எல்லாமே நா தா செய்யுறே ஆனாலும் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் அவங்களால நட க்கும் போது இன்னு கொஞ்ச எனக்கு ஈஸியாவு இருக்கு பிளஸ் வந்து அவுங்க அத கோனல் மாணலாதா செய்வாங்க நல்லாவு செய்ய மாட்டாங்க
இல்ல அது அடிப்படையிலயந்தே நம்ம கொண்டு வந்தோறல்ல அப்ப சின்ன கொழந்தைங்க தான அது ஒண்ணும் பிரச்சன இல்ல
என்ன வேணு உங்ககிட்ட ரெண்டு வார்த்த பேசணு ஏன்ட்ட பேசணுமா இருங்க இருங்க ஒரு நிமிசம் என்னா பேசணு
ஹலோ